ஆ நல்லா இருக்கீங்ளா தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி இன்னைக்கு என்ன சாப்டீங்க
இன்னைக்கு வந்து இன்னு சாப்படல தோழி ஆ காலைல கொஞ்ச லேட் ஆயிச்சு அதனாலே கொஞ்சோ சரி அப்புறமா மெதுவா சாப்ட்டுக்கலா அப்டின்னு சொல்லிட்டாச்சுங் தோழி சேலட் மாரி பண்ணி வெச்சிருக்கே சேலட் மட்டு கொஞ்ச நேரகழிச்சு சாப்படணுங் தோழி
செரிங்க தோழி ஓகே
ஆமா அதல்ல இப்ப வந்து பாத்தீங்கனா ஏ ஐ இப்ப வந்து நெறைய எதுவு ஸ்பெஷல் இல்லைங்க தோழி இனி தா ஹ இப்ப வந்து பாத்தீங்கனா நமக்கு காலில எந்திரச்சோனே கொஞ்ச சோம்பலா இருக்கும்ல தோழி அப்டின்னு சொல்றதுனா ஒரு அந்த தூக்குமப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே இருக்காது கொஞ்ச நம்ம டயர்டா இருக்கு காலைல வந்து இரவு வந்து லேட்டா நம்ம தூங்கணு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்டின்னா நமக் வந்து அந்த சோம்பல் இருந்துட்டே இருக்கு நம்ம நா வந்து காலைலயு அதே மாதிரி ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எந்திச்ட்டோ அப்டின்னா தூக்க பத்தாது நமக்கு ஒரு டயர்னஸ் இருக்கு எப்படா போய் படுப்போனு இருப்போ படுத்தம்னா நமக்கே தெரியாம தூங்கிடுவோ இந்த மாரி எல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு சோம்பல தடுக்கறதுக்கு நேரத்தில படுக்கறதுக்கு நீங்க என்ன ஒரு ஹின்ஸ் மாரி சொல்லுவீங்க தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு காலையில சீக்கிரம் எந்திரிக்கோணு அப்படின்னு நினைச்சாவே நமக்கு ஒரு நல்ல தூக்கோருந்தாலே ஆட்டோ மெட்டிக்கா நமக்கு அந்த தூக்கம் காலையில வந்துட்டு முழிப்பு வந்துரு அப்படின்தா என்னோட இது என்னோட ஆ இது வந்துட்டு அப்படிதா நா யோசிப்பே இப்ப வந்துட்டு ஒரு காலையில ஒரு ஆறு மணிக்கி எந்திரிக்கிறோ இப்ப ஸ்டார்ட் பண்றோ அப்படின்னா வந்துட்டு நீங்க கொஞ்சோம் இப்ப உங்களுக்கு நேரமிருக்கு காலையிலெல்லா கொஞ்சே வேலை செய்றிங்க அப்படின்னு இருக்கும் போது மதியம் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு நேரம் கடைக்கிது அப்படின் நெனைக்கிறப்போ ஒரு ஒரு ஹாப் அன்னவர் வந்துட்டு நல்லா டீப்பா தூங்காம வந்து ட்டு ஒரு நப்புன் சொல்வாங்கில்லையா டக்குனு கொஞ்சோ தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துல எழுந்துச்சறது ஒரு ஹாப்னவர் குள்ளயே எழுந்திருச்சிட்டு நீங்க மீதி வே செய்யும் போது உங்களுக்கு அந்த நாளையே வந்துட்டு கொஞ்சோ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கற மாரி இருக்கு அதுக்கப்புறோ நைட்டு வந்துட்டு நீங்க ரொம்ப நேரம் வந்துட்டு வேலை செய்து அதது வந்துட்டு ரொம்ப நேர் ட முழிப்புல வந்துட்டு இருக்காம வந்து ஒரு அ தினமுமே நம்ம வந்துட்டு இந்த டைமுக்கு வந்துட்டு சீக்கிரோ தூங்கிர்ணு அப்படின்னு நீங்க ஒரு ஆ ம் ஒரு அ ஷெடியூல் மாரி செட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட்டாருக்கு ஒரு பத்து மணிக்கோ இல்ல பத்தரம் பத்துர மணி என்றதே கொஞ்சோ அதிகம் தா ஆ இப்ப சின்ன பசங்கன்னா ஒரு ஒன்பதரை மணிக்கே தூங்கலாப் இதே பெரியவங்கன்னா வந்துட்டு ஒரு பத்து மணிக்கி நீங்க தூங்கிட்டீங்கன்னா கரெக்டா வந்துட்டு ஒரு எட்டு மரம் நேரம் தூக்கப் அப்ப வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காவே ஒரு ஆறு மணிக்கி வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு தெளிஞ்சிரு நீங்க வந்ட்டு ஒரு அலாரம் கூட வெக் க்கே நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு நீங்க இப்ப இப்படிதா வந்துட்டு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு அலாரோ வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலா ஒரு ஆறு மணிக்கி அலாரம் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு ஆறு மணிக்கே வந்துட்டு ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்க அந்த மாதிரி எந்திரிச்சிங்கன்னா என்னாகுன்னா நாலு ஆக ஆக என்னாகும் ஆ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அலாரம் வெக்காமையு உங்களுக்கு வந்துட்டு அந்த முழிப்பு வந்துரு ஆறு மணி ஆனுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க நீங்க நெனைச்சாலு வந்துட்டு அதுக்கப்புறோ தூங்கவே முடியாது எந்திரச்சிட்டு நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு ஏழு மணிக்கி எழுந்திரிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களே இப்ப ஒரு ஆறு மணிக்கி எழுந்திரிச்சீங்கன்னா அந்த ஒரு ஒரு மணி நேரமே உங் வந்துட்டு உங்களுக்கு நறைய நேரம் இருந்தா மாரி இருக்கும் அந்த ஒரு மண் நேர் த்ல நறைய விஷ்யங்கள செய்யற மாரி இருக்கு எப்பயுமே அப்படிதா இப்ப வந்துட்டு நீங்க ஒரு ஏழு மணிக்கி எந்திரிச்சிங்கன்னா ஆ ஏதோ நமக்கு டைமே இல்லாத மாதிரியு அவசர அவசரமா நிறைய வேலைகள் செய்யற மாதிரியு அய்யயோ நம்ம இந்த வேலையே பண்ண முடியலையே அது பண்ண முடியலேன்னு ரொம்ப ஒரு டென்ஷன்லயே இருக்கு இதே நீங்க அட் ஒரு ஒரு ஹா ஒரு ஹாஃப்னவர் இல்ல ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரச்சு ங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு நமக்கு ஏதோ ரொம்ப நேரம் இருக்கற மாரி இருக்குமா அந்த ஒரு நேரோதா நெறைய விஷ்யங்கள் செய்யலா இப்ப வந்துட்டு நீங் அப்றோ லன்ச் பாக்ஸ் பேக் பண்றீங்க அப்டின்னா அந்த ஒரு அ ஒன்னவர்ல வந்துட்டு நீங்க லன்ச் பாக்ஸ் ரெ ரெ ரெடி பண்ணிட்லா எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணில்லா காய் கட் பண்றது ஒரு சாதம் வெக்கிறது ஒரு லன்ச் பேக் பண்றது மத்தியானத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ணிர்லா அந்த ஒரு மணி நேரத்துலயே ஏன்னா வந்துட்டா அப்ப வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாருக்கும் எந்த ஒரு டென்ஷன்ருக்காது ஆ வேற யார் இரு வீட்ல இருக்குறவங்க வந்துட்டு தூங்கிட்டுருந்தாங்கன்னா நீங்க அந்த ஒரு மணி நேரத்துல வந்துட்டு நீங்க மட் மட்டுமே இருப்பீங்க யாரும் வந்துட்டு உங்ககிட்ட எதுவு கேட்க மாட்டாங்க அந்த மாரி வந்துட்டு நீங்க ஒருத்தரே வந்து கிச்சன்ல இருக்கற வேலைகள் செய்யறீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையுமே செஞ்சிர்லா அதுக்கப்புறம் மீதி பேரெல்லா எந்திரச்சுறதுக்கு அப்றம் அவங்களுக்கு தேவையானதெல்லா செஞ்சு குடுக்குறது அந்த மாரி விஷ்யங்கள் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு இந்த நானே வந்துட்டு ந நெறைய நேரம் உங்களுக்கு இருக்கற மாரியும் இருக்கும் நெறைய விஷயங்கள் செய்யற மாரியும் இருக்கும் அப்பா உங்களுக்கே தோணும் நல்லா பரவால்லயே கொஞ்சோ நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு நறைய வேலைகள் நம்ம இன்னைக்கு செஞ்சோம் அது வந்துட்டு ப்ரொடக்டிவா அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒண்ணு எந்திரிச்சோ ஏதோ ஒண்ணு வேலைய செஞ்சோலை அப்டின்னு இல்லாம நம்ம எந்திரிச்சு ஓகே நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு வேலைய செஞ்சோம் அதனால நமக்கு ஒரு லாபம் கெடைக்க போகுது இல்லன்னா வந்துட்டு ஏதோ ஒண்ணு நமக்கு இன்னொருத்தருக்காக ஒரு ஹெல்ப் பண்ணோ அந்த மாதிரி வந்துட்டு ஆ பிரயோஜனமா செய்றது அப்டின்றது இன்னு இருக்கு இல்லயா அந்த மாரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க கா சரியான ஒரு நேரத்துக்கு எந்திரிச்சாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பத்து மணிக்கெல்லா வந்துட்டு ஒரு டயர்ட்னஷ் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கமும் வந்துரு அது வந்துட்டு நீங்க அதுதா எதா இருந்தாலுமே ஒரு இருவத்தோரு நாள் நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அது ஒரு நீங்க உங்களுக்கு பழக்கமா ஆய்ட்டு பிரக்டிஸ் ஆயி உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் லைஃப் லாங்க் அத சொல்லுவாங்க சில பேர் எப்படின்னா வந்துட்டு நா நெறைய பேர் கேள்விப்பட்ருக்க ஆ ஒரு நால்ற மணிக்கு எந்திரிக்கணு அப்டின் சொல்வாங்க அது வந்து நமக்கு பாசிபிள் இல்லதா நம்ம வேல செய்றவங்களுக்கு இருந்தாலுமே வந்துட்டு அந்த நால்ற மணிக் எந்திருக்கிறதுன்றது அது ஏதோ அ முகூர்த்த நேரம் ஏதோ சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சீங்னா உங்களுக்கு மைண்டே அவ்ளோ ஃப்ரெஷ்ஷாருக் க்குமா நெறைய விஷயங்கள் செய்யலாம் அந்த மெடிடேஷன் எக்சைஸ் பண்றது ஒரு வாக்கிங் போறது அதெல்லா நீங்க அந்த நேரத்துல செய்யும் போது அவ்ளோ மைண்ட் ஃப்ரெஷ்ஷாருக்கும் ரொம்ப ஆ சந்தோஷமா இருக்கலா அப்டின்லா நா சொல்ட்டு கேள்விப்பட்ருக்க நெறைய பேர் சொல்லி சோ அந்த நால்ற மணிக்கி எந்திரிக்கிறது அந்த நீங்க நெறைய பேர் வந்துட்டு ஒரு வயதானவர்கள் ஆ ரொம்ப அ லைஃப வந்துட்டு கரெக்டா கொண்டு போற அப்டின்ற மாதிரி இருக்கிறவங்க கிட்டல்லா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நா காலைல நால்ற மணிக்கே எந்திரிச்சிருவ அப்டின்ல்லா சொல்வாங்க அந்த மாரி இருக்கறவங்களுக்கு வந்துட்டு அந்த பர்ஃபெக்டா வந்துட்டு செய்வாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒம்பது மணி ஆனாவே அவங்களுக்குக்கெல்லா தூக்கம் வந்துரு அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு அந்த மாரி எந்திரிக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க மத்தியானமும் தூங்க மாட்டாங்க அந்த மாரி வந்து இருக்கு போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் ஃபுல்லா வந்து நீங்க வேல செய்யும்போது ஒரு ஒம்போது மணிக்கெல்லா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கோ வந்துரும்போதே வந்துட்டு நம்ம போய் படுத்துருவோ அப்ப வந்துட்டு நீங்க ஒரு ஒம்போது மணிக்கே தூங்கும்போது என்ன ஆகுங்கா ஒரு எட்டு மணி நேரம்தா யா எந்த ஒரு மனுஷனாலய்மே தூங்க முடியு ஒரு நால்ட்‌ற நால்ட்ற மணிக்கே அஞ்சு மணிக்கல்லா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துரு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகள ந வந்து ட்டு நம்ம செய்யும் போது வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்டின்னு நெனக்கிற தோழி இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா தோழி நீங்க நால்ட்ரை மணி அந்த நாலு மணி சொன்னீங்க இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயோ ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துலதா வந்து எனக்கு திருமணம் ஆச்சு அது வந்து ஒரு நல்ல ஒரு நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல வந்து எந்திரிச்சோ அப்டின்னா அப்போ வந்து அந்த சமயத்துல யாருமே எந்திரிச்சிருக் க்க மாட்டாங்க அதனால இந்த நம்ம வந்து அந்த நேரத்துல நம்ம வந்து இது வாங்கணு இல்ல நா வந்து இதுவா மாறணு அப்டின்னு சொல்லி நீங்க வந்து எந்த ஒரு வேண்டுதல் வந்துட்டு இந்த பூலோகத்து கிட்ட வச்சாலும் அது வந்து நெறைவேறும்னு சொல்லி சொ சொல்லுவாங்க சோ வந்து மாரி ஒரு இது வந்து ஐதீகமு இருக் க்கு அதே மாதிரி அந்த மாரி நேரத்துல நம்ம வந்து திருமணம் பண்ணும் போது நமக்கு வந்து நல்ல கடவுள் எல்லா கடவுள்கிட்ட இருந்தும் நமக்கு வந்து அப்ப வந்து ஆசிர்வாதோ கெடைக்கு ஏன்னா அந்த சமயத்துல எல்லாரு தூங்கிட்டு இருக்கறனால நம்ம மட்டு ஒரு விசேஷ காரியோ பண்றனால நம்ம மட்டு தனிச்சு தெரிவோ அப்டின்னு சொல்லி ட்டு என்னோட திருமணம் வந்து அப்டிதா வந்து நடந்தது நாலு மணிக்கு நடந்தது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இரவு வந்து தூங்குறக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பமே பியூட்டிஷ ன் எல்லாருமே எங்க வீட்டுக்கே வன்ட்டாங்க அப்ப வந்து எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க நா வந்துட்டு என்னோட கணவர் கிட்ட நாளைக்கு திருமணோ சொல்லிட்டு ஒரு பதினோரு மணி வர பேசிட்டு இருந்தே அதுக்கப்புறமு எனக்கு பெருசா தூக்க வரல ஒரு ஒரு மணிக்குங்போதே எந்துருச்சு ஏன்னா நா தா மொதல்ல குளிக்கணு அப்புறோ வந்திருக்கவங்க எல்லாத்துக்கு தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருமே அந்த நேரத்துல சு சுடுத்தண்ணியில தா குளிக்க முடியு இல்லைங்களா ஏன்னா நா எங்களுக்கு திருமணமான சமய வந்து பாத்தீன் குளுரு காலமு கூட அப்புறோ சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சோ இதாதா வச்சோ அப்புறோ நா மொதல்ல குளிச்ட்டு அப்புறோ மேக்கப் எல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு ஒரு மணிங்கும்போதே எல்லாமே ஆரம்பிச்சாச்சு எனக்கு அன்னைக்கு மட்டு தூக்கமே இல்ல அப்போ வந்து அவ ஒரு மத்தியானம் அப்டிங்குற ச சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு அவ்ளோதா எல்லாமே முடி சிது அப்ப எனக் கே ஒன்னு தோணுச்சு என்னடா ரொம்ப நேரோ இருக்குற மாரி இருக்கே அப்டின்னு அதாவது நம்ம நெனச்சிருப்போ ஒரு நம்ம மண்டபத்துக்கு போம் போது சரி அந்த மாரி இருக்கும் போது சரி மணி இப்ப பத்தாயிருக்கு அப்டின் நா நெனச்சே ஏனா எ கைல ஃபோனு இல்ல எ ஃபோனெல்லா அம்மா கிட்ட இருந்தது ஒரு பையில போட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா கணவர் கிட்ட ஃபோன் இல்ல வாட்ச் இல்ல எதுமே இல்ல நானு வந்து வளையல் அந்த மாரிதா போட்டுருந்தே திருமண தப்போ அப்ப வந்துட்டு சரி மணி இப்போ ஒரு பத்து இருக்கு அப்டின்னு நெனச்சே கடைசில பாத்தா மணி வந்து ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரிதா இருந்தது ஏன்னா அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோ இருக்குற மாரி இருந்தது எனக்கு மாரி தெரிஞ்சுது அதுக்கப்புறோ சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு நானு வந்துட்டு பரவாயில்ல நேரோ இவ்ளோ நேரோ நம்ம கெடைக்குது அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டே அதுக்கப்புறோ ஒரு மத்தியானமுங்கும் போதே எ கணவர் வீட்டுகு வந்து நாங்க போயிட்டோ அ ஒரு அதே மாதிரி கணவர் வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து சாப்புட்டு அந்த டயர்ட்ல நா தூங்கிட்டே ஆனா என் கணவர் வந்து தூங்கவே இல்ல அ எப்டி வந்து எங்க இதுல வந்து இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இரவு வந்து கணவர் வீட்டுல இருக்கக்கூடாது எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து வந்துற்னு முக்கா வாசி வீட்டுல அப்டிதா பண்ணுவாங்க எல்லார் வீ்ட்லயு அப் டிதா பண்ணுவாங்க ஏ அப்டினா இந்த இரவு வந்துட்டு நம்ம கணவர் வீடுங்குபோது நமக்கு கொஞ்சோ பயமா இருக் ஃபஸ்ட் டைம் யாரோ வீட்டுக்கு வந்துரு நம்ம வந்து ஸ்டே பண்றோ அப்டின்றப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு வார பக்கோ வந்துட்டு பொண்ணு வீட்டுலயேதா கணவன்னு மனைவியு இருப்பாங்க அதுக்கப்புறோ தா வந்து பைய வீட்டுக்கு வந்துட்டு அழச்சிட்டு போவாங்க இந்த மாரிதா முக்கால்வாசி எல்லா வீட்லயு நடக்கு அப்புறோ செரின்னு சொல்லிட்டு அப்டி வந்து ச ஒரு கொஞ்ச நேரோ இருந்தோ அப்ப எ கணவர் வந்து பாத்தீங்கன்னா நா தூங்கிட்ட என்னால தாங்க முடில தூங்கிட்ட ஆனா எ கணவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒக்காந்து எல்லா பேக் பண்ணிட்டு இருந்தாரு அ எத்த நாள் அங்க இருக்க போறோ எவ்ளோ ட்ரெஸ் வேணு அப்டின்னு சொல்ட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தாரு அப்றோ அவரு தா எங்க வீட்டுக்கு வந்தாரு அதுக்கப்புற செரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுலயு வ நாலு அஞ்சு மணிங்கம்போது அங்க இருந்து ஒரு பெரிய இதுல வந்துட்டு கார்ல கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆர்த்தி எல்லா எடுத்துட்டு அவர வந்து நாங்க ரெண்டு பேரும் மனப்பெண் கோலத் துல இங்கயு வந்தோ எங்க வீட்டுக்கு மாலை எல்லா போட்டு அதே மாரி எப்டி நாங்க மண்டபத்துல இருந்து அவுங்க வீட்டுக்கு போனமோ அதே மாரிதா வந்தோ வந்துட்டு ஒரு அஞ்சு மணி ஆறு அஞ்சு மணி நாலு மணி இருக்கு அதுமே நல்ல நேரம் பாத்தா வர்ந்து வர்ணு அப்புடே அந்த நேர கால எல்லா பாத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்ளு வந்துட் து எல்லாமே இது பண்ணிட்டு அப்ற இங்கதா வந்துட்டு நாங்க எங்க மனக்கோலத்தயே வந்து நாங்க எல்லாமே இது பண்ணுனு ஏன்னா அந்த அளவுக்கு எங்ளுக்கு வந்து நேரம் இருந்துது அந்த உவ அது வந்து ஒரு நாள் கணக்கில்ல அந்த நாலு மணில நம்ம எந்துருச்சு அந்த நாள் தொடங்கற்து வந்து ஒரு நாள் போன மாரியே தெரில ஒரு ரெண்டு நாள் சேந்திருந்த மாரி இர்ந்துச்சு அவ்ளோ நேரம் வந்து எனக் கெடச்சிது ஏன்னா நம்போ இப்போ ஒரு அஞ்சு மணிக் எந்துரிக்கிறம்ணாளே நமக் வந்து நறைய நேரம் இருக்கு என்ன பண்றதுனே தெரியாது அப்ப ஒரு நாலு மணிங்கிம்போது நெனைச்சு பாருங்க எவ்ளோ நேர நமக்கு மிச்ச இருக்கு அது வந்து விசேஷ நாளா இருந்தால எனக்கு பெருசா தெரியல இதே நம்ம ஒரு நார்மல் லைஃப் அப்டிங்கம்போது நமக்கு என்னென்ன வேலையன வந்து நம்ம பெண்டிங் வச்சிருக்கோமோ இப்ப நறைய வேலைகள் பெண்டிங் வச்சிருப்போ இதை பண்ணோ அதை பண்ணோ ஆனா போறக்கு நேரம் இல்ல பண்றக்கு நேரம் இல்லாம இருப்போ அது எல்லாமே நம்ம முடிச்சிட்லா தோழி
கண்டிப்பா தோழி நா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மெமரின் நெனக்கிற நீங்களோட அந்த கல்யாண நாட்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இர்ந்துச்சு கேக்குறதுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு வாய்ப்பு கடச்சா கண்டிப்பா பேஸ்லா தோழி ரொம்ப நன்றி
நன்றிங் தோழி நன்றி